உம் எல்லாம்
நல்லாருக்க நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேங்
ஆ சாப்ட்ட நீங்க
உம் சாப்ட்டேங்கா
அம்மா அப்பாலாம் சாப்ட்டாங்களா
ஆ சாப்ட்டாங்க்கா கா கொஞ்சோ டவர் இருக் எடத்துல வாங்க கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குற மாருக்கு
அப்டியா
உம் ஆ
ஆஹ் இப்போ கரெக்டா இருக்கு என்னோட வாய்சு எனக்கே கேக்கற மாதிர இருக்குங்க்கா அதான் சரி டவறு இல்லையோனு நினச்சு ம் உம்
செரிங்க்கா
ஆ பசங்கலா சாப்ட்டாங்க
ஓகேங்க்கா என்னங்கா பண்ணிட்டுரு
அத நல்ல சும்மா சும்மா ஏத நோ ஆ ஆமா ஆமா ஃபோன நோண்டிட்டுருக்காங்க நம்ம என்ன பண்றது ஆ கொஞ்சோ விளாட சொன்ன விளா ராங்க இல்லன்னு சொல்லல ஆனா ஃபுல் டைமும் வெளியே போய் விளையாட முடியல வெயில் டைமா இருக் ரதால கொஞ்சோ உள்ள உட்காந்துட்டு வேற உள்ள வந்த உடனே ஃபோன் கையுமா மடோ உட்காந்தறாங்க வே தேதா அதா சரி பண்ணவே முடியல இல்ல எங்க சைடு இல்ல இன்னு வெயில தான் இருக்கு மழையே இல்ல சில இடங்கள்ல மழ இருன்னு சொல்லி கேள்விப்பட்ட ஆனா எங்க சைடல மழையே இல்ல இது வரைக்கும் கொஞ்சோ மழ வந்துட்டுன்னா கொஞ்சோ பரவால்லாம இருக்கும் பா்கற அனா மலைங்கிறதே இல்ல இதுவரைக்கும் இல்ல
ஓகேங்கா லீவ் விட்டாச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு அட புடிப்பாங்களே பசங்க
ஆ ஆமா ஆமா ஆ அதிகமா பண்ண சொல்றது கேக் கேக் ரொம்ப சுலபமா பண்ணிரலாம் நீங்க கேக் பண்ணிருக்கீ ங்களா இது வரைக்கும்
நான் நறைய டைம் பண்ணிருக்கேங்க்கா ஆனா அந்த புட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிதான் எனக்கு அப்படியே கேக்குங்கிறதே வெறுத்துட்ட நானு நீங்க அந்த மாரி ஏதாது பண்ணீருக்கிங்கிளா
நா வந்து சாக்லேட் கேக்தா பண்ணுவேன் அது ரெசிபி நீ வழக்கமே பண்றதால ஞாபகம் இருக்கும் அது வந்து ரொம்ப சட்டுனு முடிஞ்சிடும் நானா இது வரைக்கும் ஓவன்லாம் வாங்குனது இல்ல நா வாங்கனும் ஆனா வந்து எனக்கு கிச்சன்ல இன்னு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அத முடிச்ச பிறகுதா சில ஐட்டங்கள் வாங்க டுருக்கேன் இல்லன்னா இன்னுமே அட‌ கிச்சன் அடச்ச மாதி இருக்கும்கறத்துக்காக கிச்சன்ல இப்போதைக்கு வேற ஏதும் பொருள் வாங்க வாங்கி வைக்கல ஆ ஆனா நா வீட்டில் ஒரு பாத்திரத்த போட்டு கொஞ்சோ உப்பு மட்டும் கீழே போட்டு பரப்பிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதுலேயே கேக் கேக்குக்கு ஒரு ட்ரேல வச்சு வச் வச்சு சூடு பண்ணி ஃபுல்லா மூடிட்டு ஒரு வச்சேன்னா நல்லா கேக் ஃபுல்லா ரெடி ஆயிடும் கேக் ரெசிபி பண்றது ரொம்ப சுலபம் நீங்க புட்டிங்க தவிர கேக் பண்ணிருக்கீங்களா
அது நா புட்டிங் வந்து ஒரே டைம் தான்கா ட்ரை பண்ணேன் இந்த கோவிட் டைம்ல வந்து அதுல ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து எக்கு வந்து ஸ்மெல் வந்து புடிக்காது அது என்ன சொல் அந்த கேக்ல போட்ட அந்த ஸ்மெல் பிடிக்காது சரி செய்யறாங்களே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணே அதான் ஃபஸ்ட் டைம் நா ட்ரை பண்ணதுங்க்கா அது என்ன ஆயிடுச்சு அந்த புட் ட்டிங் வந்து இந்த சீம்பால் இருக்குல்லைங்க்கா அது இந்த பாயில் பண்ணா ஒரு மாறிருக்குமே அந்த மாரி ஆயிடுச்சு எனக்கு மனசே இல்ல சாப்டவே முடில அது அதுக்கப்புறம் நா அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நல்லாந்துச்சு சாக்லேட் கேக் தான்கா பண்ணுவே எப்டினா நா பிஸ்கெட்ல தா பண்ணிருக்கே அ டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்ருக்கில்லைங்க்கா
ம் ம் நா வந்து மாவுலதா பண்ணுவே கோதும் மா வ் அது மைதாமாவு யூஸ் பண்ண மாட்டே கோதுமாவு எடுத்து யூஸ் பண்ணிப்பே கோதுமாவு சக்கர பறவு சாக்லேட் பவு பவுட்ரு இதெல்லா போட்டு ச வெற க எஃகு எஃகு கொஞ்சு வ லிமிட்டாவுவு ஆனா வந்து கேக் வந்து ஹ்அ சூடா இருக்கும்பச்சு ஒரு வேல உங்களுக்கு எஃகு ஸ்மெல்லு வரலா அதுக் பிறகு ஒரு நாள் கழிச்சு வெச்சு சாப்ட்டம்வச்சுல்ல அ ஸ்மெல்லு வராது எங்க வீட்ல இந்த கேக்கு நா பண்ற கேக்குக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப ர சிகரா இருப்பாங்க எல்லாருமே ஒடனே காலி ஆயிடு ஆனா அடுத்த நாள் வெச்சு சாப்ட்டா கேக்கு வந்து ஜ கொஞ்சோ இந்த சூடு கொறஞ்சப்பறோ நல்லாருக்கு ஆனா அது வெரிக்கு யாரு வெக்க மாட்டங்க எல்லா காலியாய் டு ஆனா கொஞ்சு ஓரளவுக்கு பெரிய சீசன் ஆ அதெல்லா வந்துரு சூப்பரா வந்துரு நம்ம பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா எல்லாமே போட்ருவோ எண்ணெ கொஞ்சோண்டு ஊத்தணு கொஞ்ச பாலு எஃகு கொஞ்சு இல்ல கரெட் டான அளவுல ஊத்தணு ரொம்ப அதிக இல்லாம கரெட்டான அளவுல ஊத்துணோனா எஃகு ரொம்ப ஸ்மெல்லு வராது நா பண்ணம் அப்டி எஃகு ஸ்மெல்லு ரொம்ப வந்த மாரிலா எனக் தெரியாது அ ஆனா ஒ ஆனாலு சூடா இருக்கும் போத்சொல்ல வேற டேஸ்டா இருக்கு சூடு கொறஞ்சப்பற அது வேற டேஸ்டா இருக்கு சூடு கொறயற வரைக்கு யாரு வைக்கிறதில்ல எல்லா முடிஞ்சிடு வேக வேகமா முடிஞ்சிரு கேக்க தவிர வேற எது செஞ்சு பழக்கோ உண்டா
நா கேக் தவிர சமோசா செஞ்சிருக்கேன்கா கேக் நா சொல்ற மா மாரி அந்த புட்டிங் மட்டு தா நா வந்து எஃக் போட்டே அடுத்த டைம் வந்து நா வெறு எக்ல்லா யூஸ் பண்ணவே மாட்டே இது வரிக்கு நா மைதலா கூட மைதாலா வ ந்து நீங்க சொன்ன மாரி ஒரு டைம் வந்து லாஸ்ட் டைம் நா பண்ணே ஆ எப்டின்னா எங் நைனாவோட படேக் வந்து செரி ஓகே இந்த டைம் வீட்ல இருந்தாங்கன் சொல் ட்டு வந்து நா வந்து பண்ணே அ அந்த டைம் வந்து லாஸ்ட்டு லாஸ்ட் இயரு தா நல் எல்லாம் வீட்
ம் பி
ட்ல மாங் அதானலா மாம்பழம் செரி ஓகே ஒரு டைம் மேங்கோ கேக் வந்து செஞ்சு பாக் க்கலான் சொல்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து சாக்கோ பவுடர் இல்லாம பிஸ்கட்ஸ் இல்லாம ஆ மைதால
பிஸ்கட்ஸ் இல்லாம ஆ தால பண்ணே அய்யியோ அது ஏ கேக்குறீங்ங்க நீங்க அது பெக்கிங் மைதா தூக்காது கேக்கு உள்ள வை அ அ
அதுக்கு ஷாக்
அதா எனக்கு அதுக்கு ஷாக்காய் சி சிரிப்பு வர்ல ஷாக் என்ன இது இவ்ளோ நேரமா மெனக்கட்டு பண்ணோமா அ எனக்கு ஆஃப்டேவ் இருக்குங்க்கா அது நா பண்ணது மெனக்கெட்டு ஸ்பெண் பண்ணது அவ்ளோ நேரோ அ ஐ மெயினா இந் ஈவ்னிங் கொண்ட்வந்து வெக்குறே மெயினா நீங் வாங்னீங்னா இத வந்து கட் பண்ணு தென் மெய்னா அவ ஆசயா அழகா இருந்துச்சு மேல டெக்ரேட் பண்ணதுலா நட்ஸ் ட்ஸெல்லாபோட்டு ட்ரைஃப்ரூட்ஸுலா போட்டு நல்ல அழகா பண்ணிரு ருந்த அந்த மேங்கோ வந்து லாஸ்ட வந்து பால் ஊத்தி அ கொஞ்ச காச்சி மேல ஊத் தி நல்லா எல்லோ கலர்ல இருந்துச்சு அப்டே மேங்கோ ரியலா இருந்துச்சு
கட் பண்ணி தூக்குனா அப்டே கேக் ஃபுல்லா தூக்குது சாப் டவே முடியில அப்டே புடிச்சுக்கிச்சு வாய்ல எனக்கு ஐயயோ நம்ம இந்த மாரி ட்ரை பண்ண கூடாது அப்டின்ட்டு இருந்துச் து அ அத்லெந்து நா கேக் பண்ணல ஒன் இயர் ஆகுது ந கேக் நா பண்ணவே இல்லேங்கா
ம் ம் ம் ஆனா கேக்குல நீங்க எக்கு ஸ்மெல்லு வருது சொன்னீங்கல அதுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்லா அது அ ந்த பதியு நா ட்ரை பண்ணிருக்கே செல டைம்ல நம்ப அ வெஜிடேரியன் வந்து சில நேரத்துல நா என்னெ வெஜிடேரியன சில நேரத்துல எதாவுது கோயில் விஷேச இருக்கு அப்போ அந்த டைம்ல சாப்ட வேணா அப்டின்ருக்கு போச்சில நா தயிர் ஊத்தி ஃபஸ்ட் நா கேக் ட் ட்ரை பண்ணதே தயிர்ல தா ட்ரை பண்ணே அதுவு நல்லாதா இருந்துச்சு அ தயிர் அதா அந்த மாதிரி குடுத்துரு அந்த சாஃப்ட்னஸ்க்காகத்தா எக்கு போடறாங்க அதுக் பதிலா தயிர் போடலா
ஓ அது நம் பாக்கவே இல்லேங்க்கா ஆனா வீடியோஸ்ல பாத்தப்ப எனக்கு எக்தா காட்டுச்சு அ
எக்லஸ் சாக்லேட் கேக்னு போட்டு பாருங்க அப்ப வரு அதுல தயிர் போடுவாங்க தயிர் போட்டு பண்லா நா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதே தயிர் வச்சுதா பண்ண அவ அந்த மாரி எக் கு சாப்டாதவங்க அந்த மாரி கூட வீட்ல ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக அது தயிர் போடலா ம் கேக்க தவர வேற எது சமைப்பிங்ளா ம் அது அதுக்கு அதுக்கு தகுந்தள வுல நம்ம எவ்ள எடுக்கறமோ அந்த கப்பு அந்த அந்த லெவல்ல பாத்து எடுக்கணு
ஓ ஓகே ஓகேங்க்கா
இப்ப எனக்கு அளவு ஞாபக இல்ல இந்த ஏனா இப்ப நா தயிர் அதிக போடறது இல்ல முட்ட போட்டுதா பண்ணுவே முட்ட போடம்பச்சில எனக்கு தெரியு இந்த செல இதுல மூணு போட்டா போதுன் தோணு சில நேரத்தில‌ ச நறைய பெரிய இதுல போட்டனா நாலு பாத்தோனே அந்த அளவுக்கு தகுந்த அந்த மாரி முட்டை போட்டுக்குவே தயிர் போட்டு நா ஒரே ஒரு தடவதா ட் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதுல தயிர் வச்சுதா ட்ரை பண்ணே அதுக்கு பிறகெல்லா முட்டை வச்சுதா ட்ரை பண்ணே
ஓகே ஓகேங்க்கா நா இப்ப பண்ணி ரொம்ப நாளாவுது இனிமேல் தா ட்ரை பண்லான்ட்ருக்கே வேற கேக்தா பாத்து வச் சிருக்கே ஆ அதென்னது ஹனிகேக் வந்து கொஞ்ச ஈஸியா இருக்றா மா
நா ஒரே ஒரு தடவ பனானா கேக் ட்ரை பண்ணே ஆனா இப்போ அது ஞாப ரொம்ப வல்ல ஆனா ஒரு தடவ ட்ரை பண்ணே நல்லாவே வந்துச்சு
பனானாக்கு பனானா ரொம்ப ஸ்மெல் வராதேன்க்கா பனானா கேக் பண்ணா
ஆ அதுதா ஒரு ஃபஸ்ட் டைம் அத பண்
ஆ சொல்லுங்க்கா
ண அப்ப அந்த டைம் நல்லாருந்ச்சு ஆ பனானா கேக் ஒரு டைம் ட்ரை பண்ண அப்போ நல்லாதா வந்துச்சு ஆனா அதுக்கப்ற ரொம்ப அத ட்ரை பண்ணல ஏனா ஒரு மாதி ஆ ஜீர்ண ஆகாத மாரி தோணுச்சு அதனால வேண்டானுட்டு அதுக்கு பிறகு அதிக யூஸ் அதிக பண்றதில்ல
ஓ ஓகே ஓகேங்க்கா
ம் கேக்க ம் ம் அதா ஓவன் வாங்கிட்டு எல்லாமே ட்ரை பண்ணோ ஆனா வந்து கிச்சன்ல எனக்கின்னோ கொஞ்ச வேலைகள் இருக்கு அத முடிச்சு ட்டுதா கிச்சனுக்கு ஓவன் வாங்கனு ம் பசங்களுக்கே பண்ணி குடுத்தா போது பிசினஸ் எங்கிருக்கு ம் ஆ ஆ ஆ ம் சர் ட்ரை பண்றே அந்த மாரி ட்ரை பண்ண மொச்சுல உங்கட்டயு அட்வைஸ் கேட்டுக்கற என்ன மாரி பண்லான் ட்டு ம் ம்
நீங்க வேற எதா இந்த மாரி ட்ரை பண்ணிருக்கிங்ளாங்க்கா ஸ்வீட்ல
ஸ்வீட்லனா ரெகுலரான ஸ்வீட்டுதா குக்கீஸ்லா ட்ரை பண்ல இப்போ அந்த மாரிலா ட்ரை பண்ணல இப்போ செல வேலைகளால நா பிஸியா இருக்கிறதால எம் பொண்ணு கூட நறைய ட்ரை பண்ணுவா எதாது புதுசு புதுசா செஞ்சுட்டு வருவா ஆ அவளே ஆ இப்போ ரீசெண்ட்டா ஒன்னு ஒயிட் சீஸ் பாஸ்தா பண்ணி ஒயிட் சீஸ் பாஸ்தா பண்ணிருந்தா ரொம்பவே நல்லா இருந்துது அது ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட மொச்சுல நா எம் பொண்ணு எம் பைய மட்டுந்தா இருந்தோ அத னால நா அவகிட்ட சொன்ன அப்பா இருக்கும் போச்சி ஒரு நாள் பண்ணி குடுத்துருடி சூப்பரா இருக்கு அப்டினு அதே மாதி ஒரு நாள் அது அவுங்க அப்பா இருக்கம்போச்சிலயு பண்ணா சூப்பரா இருந்துச்சி எனக்கே ஆச்சரியமா இருந்தது எல்லாமே அதுங்களே கத்துகுது செய்வா அவளா அவளாவே எதை செய்வா செய்ய மாட்டேன்லா இருக்க மாட்டா ஆனா நம்ம சொன்னா செய்ய மாட்டா அவளா நெனச்சா ன்னா இத பண்றே அத பண்றேன்னு அவளா ஏதாது பண்ணுவா
ஆமாக்கா நமக்கா என்ன தோணுதோ அப்பதானே பண்ண முடியு பின்ன நம்ம வேற ஒரு மைண்ட்ல இருப்போ அவுங்க வந்து நீ இத பண்ணுன்னு சொன்னா தோணாதுல்லையா நமக்கு
ஆமா ஆமா ஆ ஆமா ஆமா
ஓகேங்கா போய் கொஞ்சோ ஒர்க் இருக்கு போய் பாத்துட்டு வந்துட்டு அப்பறோ நா மறுபடியு கால் பண்றேன்கா ஆ பாய்க்கா
பாய்